ஆ எப்டி இரு
நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ இருக்க காஃபில்லா குடிச்சாச்சா
ஆ குடிச்சாச்சுங்க உங்க பக்கோ சவுண்ட் வந்துட்டு இருக்கு என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்ளா
இல்லையே ஒரு சவுண்டு இல்லியே அமைதியா தா இருக்கு
இல்லங்க கார் சவுண்ட் வந்துட்டு இருக்கு அதுக்கு தா கேட்ட
அப்டிங்களா சரி எனக்கு அது மாரி ஒண்ணு தெரில
ஆ
இது காலேஜ்ல குடுத்த அசைன்மெண்ட்ஸ் எல்லா முடிச்சாச்சுங்ளா
ஆ முடிச்சாச்சுங்க காலேஜ் முடிச்சது இதுக்கு முன்னதா முடிச்சு ட்டு உக்காந்துட்டு இருக்க க்ரூப் ப்ராஜெட்டு ஆ ரிக்காட்ஸ் எல்லா எழுதிட்டங்க நீங்க
ஆ முடிஞ்சிருச்சி
ஆ நீங்க ரிக்காட்ஸ் எழுதுனீங்ளா
ஆ பிஸ்னஸ்ஸ பத்தி எதாச்சு ஐடியா இருக்கா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப் அப்பறோ ஏதாச்சு பிஸ்னஸ் பண்லா அப்டின்ற மாரி ஐடியா ஏதாச்சு இருக்குங்ளா
எந்த காலேஜ் முடிச்சுட்டு நானு இப்போ இன்டன்ஷிப்தா பண்ணிட்டு இருக்கேங்க இன்டன்ஷிப் ப்ள ப்ராஜெட் பண்ணிட்டு இப்பதா ஆ ஏ ஐ பத்தி
ஏ ஐ பத்தி
ஆமாங்க
செரி அதுல என்ன பண்ணிட்ருக்கீங்க கம் பனில இருந்து இதா பண்ணிட்ருக்கீங்ளா இல்ல நீங்க தனிப்பட்ட மொறையா பண்
இல்லங் கம்பெனி இருந்துதா பண்ணிட்டு இருக்கேங்க
ஆ அவுங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட குடுத்துருப்பாங்க அத நீங்க பண்றீங்களா
ஆமாங்க மிஷின்ல நீங்க பத்தியே பண்ணிட்டு இருக்காங்கங்க
ஆ மிஷின பத்தி அத என்னென்ன தயாரிக்கிறது எப்புடி என்ன ஏதுன்னு
ஆங் கோடு எழுதுனுங்க இதுல எல்லா கோடு ரைட்டிங்ல இருக்கு
செரி செரி
நம்ப கோடு எதுனாதா அது உ
அது வந்து ஆ ஆமாம் மா அந்தந்த இதுக்கு வந்து அந்த கோடு போட்ருன்ச்சுனாதா அந்த வேல செய்யு அந்த மாரி மொறை கள் வந்து நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்களா இது வந்து எப்டி காலேஜ்ல கத்துக்கிட்டீங்களா இல்ல வெளிய
இல்லங்க கோடிங் ஜா இது சேந்து கத்துந்தேன்ங்க இதெல்லா
சேரி சேரி அதனால என்ன பெனிஃபிட்டுன்ற மாரி நம்மளுக்கு என்ன தேவைகள் என்ன ஆகுன்ற மொறை கொஞ்சோ சொல்றீங்களா
இப்போ நம்ப லைஃப்பெல்லா ஏ ஐ ஏ ஐ ஏ ஐ பத்திதா போய்ட்டு இருக்கு
ஆமா இப்போ வந்து எல்லாமே காலகட்டங்கள் வந்து ஏ ஐ னாலதா போய்ட்டுருக்கு கண்டிப்பா நீங்க சொல்றது
அதாங்க
ஆ அதுல வந்து என்ன அவுங்களுடைய அ டேட்டாக்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி விஷ்
ஆமாங்க அவுங்களோட டேட்டா எடுத்துட்டு நம்போ நீ நீட் டா க்ளீன் பண்ணி அவுங்களுக்கு குடுக்க போறோ
சேரிங்க அதுல கொஞ்சோ எதாச்சு ப்ரெச்சனைகள் இருந்தா அத எல்லாத்தையு இது பண்ணி குடுப்பீங்க நீங்க
ஆமாங்க
சேரி சேரி
அது தெரியு பொம்மிங்கோ பொம்மிங்கல்லா பண்ணி குடுப்பா
ஆங் இப்போ ஒரு வால்போஸ்ட்ரு அடிக்கணுன்னா ஒரு இது பண்ணனுனா அந்த மாரி வந்து தயாரிச்சு நீங்க வந்து குடுப்பீங்க
ஆ அதுக்கு கோடு எழுதுனாதா அது
போடணு அ அந்த கோட போட்டீங்கன்னாதா அந்த மாரி வரு
கோடு போட்டா தா அது ஓடு மிஷினு
ஆ புரியுது புரி
ஒரு மிஷின் ஓடணுனா கோட் போடணு இதுல நார்மலா வெளி மிஷினனா வேற இந்த மிஷின் வந்து கோட் போட்டாதா ஓடு
ஓ சேர் சேர் சேரி எல்லாம் மே வந்து கம்ப்யூட்டர் மூலியமாதா பண்ணிகிட்டு இருக்கீங்களா
ஆமாங்க
செரி செரி செரி
ஏ தமிழ் கரெக்டாதா இருக்காங்க ஆமா எந்து தமிழ்நாடு இல்லா அதுக் ஆ கரக்டா இருக்கா இல்லயான்
இல்ல இல்ல இல்ல கரெக்டாதா இருக்கு ஓரளவுக்கு கொஞ்சோ சரிங்களா நா பேசுறத பாத்து நீங்களு அப்டி யே பேசுங்க ஓ சரிங்களா ஏன்னா இப்போ வந்து நா வந்து என்னன்னா காலேஜ் முடிச்சதுக்கு அப்றோ ஒரு ஏதாச்சும் எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வெக்கணுனு ரொம்ப ஆச சரிங்களா மள்ளிகை கடை பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி முடிச்சுட்டேனா
உம்
முடிச்சுட்டு இப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு சரிங்களா பண்ணணு அப்டின்னு
ஆங்க
அதுனால வந்து
அப்போ இதுல பண்லாமே காலேஜ்ல காலேஜ்ல படிக்கலாமே இது பத்தி
புரில
இப்போ நீங் சொல்றீங்களே அது காலேஜ்ல பிஸ்னஸ் ப
ப்போ வந்து படிப்பு முடிஞ்சிருச்சா படிப்பு முடிஞ்சதுக்கு அப்றோ குடும்பம் பிள்ளைங்க நெறைய பேக்கப்பாயிருக்கும்ல
ம்
திரும்பி வந்து அதுக்குள்ள போகும்னா கொஞ்சோ கஷ்டமாகும் ஓகேவா
ஆ எங்கள் காலேஜ்லே வந்து இப்டி பண்ணிருக்காங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல இருந்தப்பவே எங்கள்து பிசினஸ் மாஸ்டர்ஸ் ஆப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்க எங்கள்து எங்க குரூப்ல இருந்து அப்‌ ஆப்பு எங் எங்க குரூப்ல இருந்து அப்டி அப்டியே வெளியே ஷாப் வச்சு அப்டி அப்டியே ரெடி ஆயிட்டாங்கோ அனா அதுக் அதுக்கு ட்ரைனிங் குடுப்பாங்க காலேஜ்ல
ஓ செர் செர் செரி எதுல எம் பி ஏ லையா
ஆ எம் பி ஏல்ல தா
செரி செரி ஆ
எப்டி ஓடும் பிஸ்னஸ் ஏது வச்சா எப்டி நடக்கு இது பத்தியே சொல்லிக் குடுப்பாங்க அந்த அதுல அப்டியே ரன் ஆயிடு
கண்டிப்பா இப்போ வந்த்தூ இன்வெஸ்ட் மென்டும் அ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தேவையான தொகைகள் வேணும்ல அமௌண்ட் ட்டு கொஞ்சோ காசுகள் நம்மள்ட்ட வேணு அப்டி இல்லன் னா வந்து ஆ இப்போ எங்கயாச்சு வங்கில போய் பேங்க்கு அதுல வந்து போயி லோன் எடுக்கற மாரி ஆ அந்த மாரி முறைகள்ல்லா இருக்குல்ல அத வந்து எடுக்குறதுக்கு கொ கொஞ்சோ நாட்கள் ஆகு
ஆமா கொஞ்சோ நாட்களாவு அது கட்டுணு டைம் புடிக்கு
ஏன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு பிசினஸ் நல்லா போனாதா அதுக்கு நம்மளுக்கு தேவையான பணமு எடுக்க முடியு அதுக்கப்பறோ வந்து வெளிய காசுகள் வாங்கியிருந்தாலோ லோன் வாங்கியிருந்தாலோ அத அடைக்க நம்மனால முடியணு இல்லைங்ளா இல்லன்னா வந்து நம்ம இப்ப நெறைய எடத்துல பாத்துருப்போ லோன் வாங்கிட்டு நம்மனால கட்ட முடியலனா அவுங்க வந்து தப்பான முறைகள்ல பேசுறது இது பண்றது து அ என்ன அப்புடி உள்ள இதல்லா இருக்குல்ல அதுனால வந் து இப்போ வந்து இந்த இதுல வந்து இண்டஸ்ட்ரீல எப்டி போகுது அப்புடின்ற மாரி வந்து நம்ம இது பண்ணணு
ஆமாங்க அதல்லா பிளானிங் இருந்தா பிளான் பண்ணாதாங்க
ஆனா நம்ம யோ யோசன பண்ணி எல்லா ச ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டிதா இருக்கு வேனாம்
முன் முன்ன முன்ன அடி வைக்கணு ஃபஸ்ட்டு முன்னாடி
ஒரு ரெஸ்டெப்டு எடுத்து ஒரு படி நம்ம போயி அது சரியா இருக்கா தவறா இருக்கா அப்புடின் ற மாரி நம்ம யோசுச்சு அத செய்ய வேண்டியதா இருக்கு இல்லைங்ளா
ட்டு தா பண்ணனுங்க நானு
ஏனா லாபமும் இருக்கு அதுல வந்து லாஸு இருக்கு நம்ம லாபத்த மட்டு எதிர்பாக்க கூடாது இப்போ ஒரு விஷ்யோ வந்து து லாஸ் ஆகுதுனா அத பத்தி நம்ம வந்து யோசன பண்ணி பாக்கணு இல்லைங்ளா இப்போ இது வந்தாலு நம்மனால பேலன்ஸ் பண்ண முடியனு அது வந்தாலு பேலன்ஸ் பண்ண முடியனு
ஆ ஆமாங்க
அப்பதா வந்து நம்மனால வந்து இப்ப ஒரு இத வந்து பிஸ்னஸ வந்து ரன் பண்ணி வியாபாரத்த கொண்டு போக முடியு
ஒங்க
ஏன இப்ப வந்து ஒரு இது ஒரு கட ஆரம்பிக்கிறோனா இப்போ ஒரு இந்த சீசன்க்கு தகுந்த மாரி இப்ப வந்து என்ன வெயில் காலம் வெயில் காலத்துகுனா ஜூசு இந்த ஐஸ்க்ரீமு இந்த மாரி பொருட்கள்லா வந்து அதிகமா போகு இல்லைங்ளா அப்போ குளிர் காலத்துக்கு வந்து பாலு காஃபி புத் தூள் எ பிரட்டு இந்த மாரி அதிகோ ஏனா குளூர்ல வந்து எல்லாரு காஃபி குடிக்கணுனுன் நெனைப்பாங்க டீ குடிக்கணுனுன் நெனப்பாங்க என்ன அதிகமா வந்து அதான நெனப்பாங்க
ம்
ஆ ஆ சாட் ஐட்டமு அந்த மாரி வேனுனா நெறைய விக்கு என்னா குளிர் காலத்துல நெறைய சாப்பன்ணு குடிக்கணு அப்டின் னுனு நெனப்பாங்க இல்லைங்ளா ஆது மழை காலத்துல வந்து ஆ இப்ப வந்து ஜர்க்கினு சொற்று அந்த மாரி பொருட்களு விக்கலா நம்ம என்ன டெய்லி தேவையான ஆ அ து வந்து நல்லா போகு டெய்லி தேவையான அரிசி பருப்பு எண்ணெ சக்கர கோதும மாவு அதெல்லா வந்துட் டெய்லி அதே போறது இப்போ ஒரு வச்ச ஆ இப்பொ வந்து தே ஒரூ கடன் இருந்தா ஒரு ஆள் வந்து இப்போ நம்மள போல வந்து எத்தனயோ பேர் இருப்பாங்க இப்ப ஒரு கடைக்கி போனா யொ இத பாக்கும்போது ஓ இந்த புள்ள நாளைக்கி தீந்து போக போக்தூ இந்த பொருள வாங்கலா இந்த பொருள வாங்கலா அப்டின்ற மால் நம்மளுக் கு தோணு இல்லைங்ளா கண்டிப்பாக ஏனா அந்த மாரி வந்து யோசனைகள் வரூ அதுனால எந்தெந்த மாரி பொருட்கள் வந்து விக்குது அப்டின்ற மாரி பாத்துட்டு ஆரம்பிக்கணு இப்போ வேற அ இன்னு நா பண்ணல அத பத்தி நெனச்சிகிட்ருக்கே இனிமேல் வந்து ஒரு சிலவொங்க வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணணும்ல
ஆமா சப்போட் இந்தாதா மு
ஆ ஏனா ஒருத்தவொங்கனால வந்து எது
ஆ ஒரு பிஸுனஸ் வச்சா கூடோ ஒரு பத்து பேர் சப்போட் இந்தாதா முன்னாடி
ஆ அ அவ்ளோ பேரு இல்லனாலு ஒருத்தவ்ங்க ரெண்டு பேராச்சு நம்ம கூட நிக்கனுமுல்ல அப்பதா வந்து நம்மனால இது பண்ண முடியு ஏன்ன இப்பொ ஒருத்தவொங்க வந்து காச ரெடி பண்ணணு
ஆ ஒரு எடனு ஒரு எடல வக் ஒரு எடோ வெக் கிறோன்னா அந்த பக்கோல்லா ய பாக்கணு அந் பக்கோ டன் ஓடுமா ஓடாதா இங்க வச்சத இருக் இருக்குமா
நோ ஒரு அமௌண்ட்ட கொண்டு போய் அதுக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்றோ வந்து அது ஓடாம தேவயில்லாம சில்ற சில்றயா வித்து அது லாஸ் ஆகுறதுக்கு எந்த மாரி எடத்துல எப்புடி ஓடூ அப்டின்றத வந்து பாத் து வைக்கணு சரிங்களா கண்டிப்பாக ஏனா உங்களுக்கு அந்த மாரி ஏதாச்சு ஐடியா இருக்கா
ஆங்க ஃபஸ்ட்டூ நான் ஒரூ உத்யோகோ பண்ணி எடுத்துட்டு போனோனு ஒரு சம்பளோ என் கைலெந்து வெக்கணூனு ஆச
சேரி சேரி சேரி நல்ல விடவயா நீங்க வைங்க சரிங்ளா
ங்க
இல்ல எந்த மாரி யோசனைகள் கேக்றே உங்களுக்கு
ஆஹ் இருக்குங்க அதா ஃபஸ்ட்டு நானு எந்து ஒரு டூ த்ரீ ம சேஸ் சேவிங் பண்ணிதா வெக்குவே வெக்கணூங்க
காச நீங்க வந்து சேத்து வச்சிட்டு அப்றொ இத பண்ற மாரி
ஆஹ் வெக்கணு ஆங்க அத் அது ஒரு மூண் பேர் நாலு பேர் சேந்து வெச் சா நல்லா இருக்குங்க அவங்களுக்கு நம்போ அவங்கவ்ங்கோ அவங்கவ்ங்க வச்சா ஒரு ரெஸ் ரெஸ்பான்சிபுல்
ஆஹ் ஓகே இன்னைக்கி குடுத்த நேரம் முடிந்து விட்டது மீண்டும் பேசுவோம் நன்றி
ஆ டீ ஆங்க